ஹலோ ஹலோ கேக்குதா
கேக்குது ப்ரோ வணக்கம்
ஆ வணக்கம் ப்ரோ என்ன பரோ பண்றீங்க
நானா சும்மாதா ப்ரோ இருக்கே அப்புறம் இருக்க சாப்
ஆ சேரி ஆ சாப்ட்ட ப்ரோ மதிய என்ன ப்ரோ டீ எதனா குடுப்பீங்களா பசங்கள் கூடல்லா வெள்ள போயட்டு
இப்ப கூட பசங்க கூட தா ப்ரோ இருக்க
ஆ ஓ அப்டியா ப்ரோ
நீங்க ப்ரோ டி எல்லா முடஞ்சிதா
இல்ல ப்ரோ இனிமேதா ப்ரோ ஆ பாய்ஸ்‌னனு ஊர் ஒன்னு வர்ல பசங்க வந்துன்னு பைக் எடுத்துட்டு கெளம்ப வேண்டயதா ப்ரோ ஒரு டீய போட்டாதா நம்பளுக் ஆமா ஒரு டீய போட்டாதா கரெக்டா இருக்கும்
ஆமா அப்புற சாய்ந்தரம் ஆச்சனை வெட்டி இல்லாம வாழ்க்க இல்ல
ஆமா ப்ரோ சாயங்காலம் மட்டுமா மார்னிங்னா மார்னிங்கோ டீய போட்டோ
அப்பற உங்க லைஃப்லா எப்டி போது
ம் ஓகே தா ப்ரோ என்ன ப்ரோ பண்றீங்க நீங்க படிக்கிறீங்களா ஒர்க் பண்றீங்களா ப்ரோ
ஆனா இப்பதா ப்ரோ முடுச்ச
ஓ முடிச்சிருக்கீங்களா ஓகே ப்ரோ
நா ஒர்க் போனதுக்கப்ற நீங்க
என்ன முடுச்சிருக்கீங்க
எம் எஸ் சி டேட்டா அனாலிட்டிக்ஸ்
எம் எஸ் சி டேட்டா
அனாலிட்டிக்ஸ்
ஆ ஓகே ஓகே ப்ரோ நா எம் எஸ் சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்க ப்ரோ
ஓ இப்பதா கரண்ட்ல முடுச்சீங்களா இல்ல ரொம்ப நாளாச்சா பார்ட் அவுட்டாயி
ஆ இல்ல ப்ரோ போன இயர்தா முடிச்சுட்டு இப்போ ஒன் இயரா ஒர்க் பண்ற ப்ரோ கெமிக்கல் கம்பெனில
ஓ சூப்பர் ப்ரோ சூப்பர்
அதே பீல்ட்ல அப்டியே போய்ன்னுன்ட்டு
எப்டி ப்ரோ ஒர்க்கெல்லா ஈஸியா கெடைக்குதா கெடைச்சதா நீங்க முடிச்சவொனே ஒர்க் எல்லாம் ஈஸியா கெடச்சிதா நீங்க முடிச்ச வொனே
அ இல்ல ப்ரோ கேம்பஸ் இண்டர்வியூல்லா வந்துதுதா பட் அதெல்லா நா போல அது பெருசா இருந்து வரல கரெக்டான கம்பெனிலருந்து
ஓ இப்ப ஒர்க்ல்லதா இருக்கீங்களோ
ஆமா ஆமா ப்ரோ இப்ப நா இல்ல இல்ல ஒர்க் இருக்கு
ஆ
இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல முடிச்ச நா காலேஜ் முடிச்சுட்டு அப்டியே நானே இன்டெர்வியூ அட்டென் பண்ண பாண்டிச்சேரில ஒரு கம்பெனில சோலரா ஃபார்மா சய்ன்ஸ் நா அந்த கம்பெனில இப்போ ஒர்க் பண்ற ப்ரோ லேப்ல ஒர்க பண்ற கியூ சி ல
சூப்பர் ப்ரோ சூப்பர் ஆ இப்ப இன்னைக்கு லீவான் கேக்குற டி குடிக்க பசங்க கூட போறேன் சொல்லிட்டு மீட்டு
நம்மளுக்கு எப்படின்னா ரெண்டு ஏ ஷிப்ட்டு ரெண்டு பி ஷிப்ட்டு ரெண்டு நைட் ஷிப்ட்டு சண்டே ஆஃப் பு
அப்டியே ஜாலி லைஃப் பசங்க கூட என்ஜாய் பண்றீங்க
ஆமா ப்ரோ அவ்ளதா ஏ ஷிப்ட்டு போய்ட்டு வந்தோமா எதாச்சு ஒரு ஒர்க்க பாத்தோமா சுத்ணமா அப்டியே பசங்க கூட ஒரு டீ ய போட்டோமா அப்பற வந்து எதாவது ஒரு ஏப் இல்லயே ஒரு டூர போட்டு ஜாலியா போய்ட்டு வர வேண்டியதா ப்ரோ
எங்கதா போனீங்க பைனலா லாஸ்ட்டா
ஃபைனலா லாஸ்ட்டா எங்க போனனா மூணாறு ரெண்டு நாலு காந்தலூர் ரெண்டு நாலு
காந்தலூர் காந்தலூர்னா அதுனா எங்க ப்ரோ அது
அந்த கேர்ளா ப்ரோ இது மறையூர்
ஆ மூணாறு தெரியு
அது வந்து காந்தலூர் வந்து கேரளாதா ப்ரோ அதுவு சூப்பர் அட்வெஞ்சரான பிளேஸ் ப்ரோ அது
ஹில்சு இருக்குமா
ஆமா ப்ரோ ட்ரக்கிங் தா அங்களா மரணமா இருக்கு ப்ரோ ஆமா ப்ரோ அம்ப்ரோட் ஆந் இப்ப எப்டி சொல்றது நாங்க வந்து பசங்களா வந்து ஒரு டூர் வந்து அரேஞ்மெண்ட் பண்ணுவோ எப்டி பண்ணுவோனா நாங்க ஆ மந்த்லி வந்து ஒரு ஃபைவ் ஹண்டர்டு கட்டுவோ நாங்க ஒரு இருபது பேரு இருபத்தஞ்சு பேரு
ஓகே ப்ரோ
மந்த்லி கட்டி ஒரு சிக்ஸ் மந்த் டென் மந்த் அப்ரோ வந்து லெவன் மந்த் இப்போ வந்து லெவன் மந்த் கட்டிர்க்கோ ப்ரோ நாங்க ஒரு ஐயாயர்த்தி ஐநூருவா வந்திருக்கு ஒரு ஆள் பேர்ல
ஓ சீட்டு மாரி போடுவீங்க
ஆமா ப்ரோ சீட்டு மாரி போட்டு வட்டிக்கு வுட்டு வட்டியோட காச எடுத்து இவ எல்லா வந்து ஒரு ஒன்ற லட்சருவா எடுத்துட்டு போவோனு வச்சிங்லே டூருக்கு
சூப்பரு ப்ரோ நாங்க பசங்க இன்ஸ்டன்டாதா வரன்றானுங்க
ஆ
ரெண்ட் அதுவு வந்து எத்தன பேர் வருவானுங்கன்றதொல்லா நம்மளால இப்போ சொல்ல முடியாது கரெக்ட் டா நாங்களு இப்ப ரீசெண்டா ஒரு இருவது நாளைக்கு முன்னாடிதா போனோ டூர் ஒண்ணு
ஓக்கே ஓக்கே ப்ரோ
மூணார் ஆலப்புழா
ஆலப்புழா ஓக்கே ப்ரோ வர்க்கலா சூப்பர் ப்ரோ
வேன் எடுத்துட்டு போனோ சரியா இருக்கு வாகமான் போன வருஷமு போனோ வாகமானு இந்தோ திரும்ப போனோ வாகமான் நாங்க
மை ஃபேவரட் பிளேஸ் கேரளாலேயே போனதுலயே அந்தெடம்
ப்ரோ ஃபுல்லாவே மிஸ்டு தா ப்ரோ சரியான கிளைமேட்டு எப்போமே மிஸ்ட் தா இருக்குபோலங்க
அடே மெதக்லா ப்ரோ வைபுல நா அதுதா சொல்றனே கேரளா போனதுலயே எனக்கு புடிச்சதுனு பாத்தா அந்த வாகமண்ணோட கிளைமேட்ஸ்சு ஆமா ப்ரோ அதுந்த ஹில்ஸ் இருக்குங்க பாத்தியா சூப்ரா அட அ நா அது வந்து போனதுலே ஒரு சூப்ரான பிளேஸ் பாத்தா அது நா வந்து மறுபடியு போனு போனு நெனைக்கிறேன் போக முல்ல ஆனா கேர்ளால எல்லாடத்து ஒரு ஓர்ரலிக்கு மோஸ்ட்லி பொய்ட ப்ரோ இந்தாளப் ப்ரோ அதா இந்த வாட்டி வந்து ஆலப்புழா ஆ அப்ரோ அத்திரபள்ளி ஃபால்ஸ் எல்லா இருக்கு ப்ரோ
இதுக்கப்ரோ நாங்க கொஞ்சோ லாங் ட்ரிப்படிக்கலானு இருக்கோ
ஓ அந்த சைடு மணாலி அப்டி போலானு இருக்கீங்களா கோவா
ஆ இப்ப கோவா தா பிளான் போட்டுருக்கோ நெக்ஸ்ட்டு
ஓகே ப்ரோ ட்ரெய்னா
ட்ரெய்னு சில பேர்னா சொல்றானுங்க வேன்லயே கூட போய்ட்லா வேன்ல செரி என்ஜாய்மென்டா போய்ட்லா அப்டின்ற மாரி
உங்களுக்கு ஏதாச்சு பாஸ்சல் மேரி வேணுமா ப்ரோ
பர்மிட் தா தேவன்ற மாரி டிரைவர் சொன்னாரு மத்தபடி அந்தளவு பெர்சா அதர் ஸ்டேட்ல ஆமாமா பர்மிட் நார்மலாவே நம் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போனம்னா
பஸ்ட்லா விசா இசான்ன்ற மாரி சொல்லிட்டுருப்பானுங்க அதனாலதா கேட்
அதெல்லா நம்ம நாட்ட உட்டு போனா அது பிளைட்ல தா ப்ரோ
அதேதா ப் ஓகே ஓகே அதாத அந்த இது அந்த பாடர்ல அந்த சைடு இருக்கு கேரளா சைடுல
அத அதெல்லா பிரச்சன இல்ல
ஓ அப்டியா ப்ரோ ஓகே ஓகே ப்ரோ
பர்மிட் போட்டா போது வண்டிக்கு மத்தபடில்லா ஒன்னு பெர்சாலா எது தேவல்ல
ஓ கோவால போய்ட்டு சும்மா ஒரு மஜாவா ஒரு
இது வரயு ப்ரோ நீங்க போயி ட்ரக்கிங் பண்ணதுலேயே இந்த எடந்தா சரியான ஸ்பாட் அந்த மாரி ஏதாச்சிருக்கா இப்ப ட்ரெக்கிங்லா இப்ப நார்மலா வந்து கொஞ்ச டீப்பா பாரஸ்ட் உள்ள எறங்கி அந்த மாரி ஏதாச்சு போயிருக்கீங்களா
நா வந்து அந்த மாரி ஃபாரஸ்ட்ல போனதில்ல டீப் பா நா இந்த டைம் போறதுல கண்டிப்பா டீப்பா போறது வால்பார டூ அத்திரபள்ளி இருக்குங்கள
ஆமா ஆமா
ஆ இப்போ இந்த இந்த டைம் போற பிளான் அங்க அப்டியே இருக்கு ட்ரக்கிங்கு
போ
இப்போ போன டைம் வந்து நா இதுல போயிருக்கே வயநாடுல போயிருக்கே ப்ரோ
ஆ ஆ
வயநாடு அந்த கிளாஸ் பிரிட்ஜ்லா இருக்குங்ள
ஆமா ஆமா
அது ரொம்ப உயரத்துல இருந்தனால ட்ரெக்கிங் தா அது
ஆஹ எதுனா அப்டி சொல்லல நார்மலா இப்போ வண்டி ஜீப் எதுவுமே போக முடியாது எடத்துல நம்ம நடந்து உள்ள போய் எதாச்சு பாத்து அ அந்த மாரி கேக்குறே அந்த மாரி ட்ரக்கிங் எதாச்சு போயிருக்
திரு பார்க் போனோனே அந்த ஃபால்ஸ் ஒண்ணு இருக்குங்கள ஆதாய தம்பி ஒன்னு இருக்குல்ல கொல்லிமலை
ஆமா ஆமா குளுகுமலைய
ஆ அது நல்ல இருக்கு ப்ரோ அது எனக்கு ரொம்ப புடிக்கு அந்த எடத்துல கீழ எறங்கி அதுவே ஒரு கிலோமீட்டர் ரோல் அடிச்சிட்டு அது நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வந்து இன்னோன்னு சரியான பிளேஸ் தா ப்ரோ அந்த பெண்க்வின் மல இருக்குங்கள கொடைக்கானல்ல
ஆமா ஆமா அதுல்லா அதுல்லா போயிருக்கே அதுல்லா போயிருக்கே கொடைக்கானல் ஊட்டி இதெல்லல்லா சுத்திட்டே ப்ரோ தமிழ்நாடு
நானும் ப்ரோ கொடைக்கானல் ஊட்டி அது எல்லா வால்பாற
கொஞ்ச ஓரளவுக்கு சுத்திட்டே கேரளாவு
அவ்வளவுதா ப்ரோ நானு கேரளா வந்து மூணாறு வயநாடு அது மோஸ்லி தெரிஞ்ச போயிட்டே இப்ப அதா சொல்றே அந்த சைடு இப்ப வந்து நா டூர் போறது இப்ப அந்த சைடு ஃபுல்லா ஆலப்புலா இந்த வர்க்கலா அந்த மாரிலா இல்ல போலாம்னு பிளான்ல இருக்கிறே ப்ரோ
வந்து வருஷ வருஷத்துக்கு அப்புற ட்ரிப்ப சேஞ்ச் பண்ணிட்டேருகணுனு நெனைக்றோ இப்போதா கோவா அதுக்கப்புற அப்டியே மணாலி அப்டியே போய் போய் மஹாராஷ்டிரா
ப்ரோ நம்ம இந்தியாவில இருக்கு வந்த மணாலிய ஒரு டைம் பாத்துட்டுவரனு ப்ரோ
ஆமா ப்ரோ மணாலி சரியான ப்ளேஸ் ப்ரோ அது
அது தா ப்ரோ
சீசன் டைம்லா போன போனா அப்டி இருக்கு ஆனா என்னன்னா கொஞ்ச பட்ஜெட் கொஞ்ச ஹெவியா இருக்கு
ஆமா ஆமா ப்ரோ நம்ம எப்டி சொல்றது ஒரு பிளானா கரெக்டா அரேஞ்ச்மெண்ட் பண்ட்டு போனா சிறப்பா முடிச்சிட்டு வரலா ப்ரோ
ஆமா ஆமா
நானு வந்து மணாலி போணுனுதா நெனைக்கிறே ஆனா பசங்க யாரு ஒத்து வர்ல அதுக்கு அதா இன்னு இப்ப ஒண்ணு பெருசா வயசு ஆகல இன்னு கொஞ்ச நாள் ஆகட்டு வெயிட் பண்றோ போய்ட்டு வரலாம்னு ட்ரெயின்ல சும்மா போயிட்டு வந்துர வேண்டியதா ப்ரோ அதுலா
ம் அப்றம்பா எதாச்சு விளாடுவீங்களா
ம் விளாடுவே ப்ரோ கிரிக்கெட் நல்லா விளாடுவே ப்ரோ
கிரிக்கெட் ஓ ரெகுலரா டெய்லி விளாடுவீங்களா எப்டி வீக்லியா
இல்ல ப்ரோ ரெகுலரா இல்ல ஆஸூ சனி நாயிறுதா ப்ரோ வியாழன் அப்ப வந்து எல்லா ஸ்கூலுல்ல இந்த இது மே அப் போ நம்ம ரெகுலரா விளாடிட்ருந்தோ
அ அ
இப்ப வந்து எல்லா ஸ்கூல் டைம் ஆயிடுச்சுல ப்ரோ. பசங்களா வாரது இல்ல ப்ரோ. அது இல்லாம, ஒர்க் டைமுல்ல ஒர்க் போறாங்க.
ம் ம் ம்
பட் ஆனா சாட்டடே சண்டே சிறப்பா போகு ப்ரோ மேட்ச்சு காலேல இருந்து ஈவ்னிங் வரையு ஆ வெயில்ல தீஞ்சு போற அளவுக்கு விளைடுவானுங்கனு வச்சுக்கோங்களே.
நாங்க கூட ப்ரோ, கிரிக்கெட்னா இது வீக்கெண்ட் மேட்ச்சுனாலே கிரிக்கெட்டுதா ப்ரோ.
அப்பறோ அது ஒரு ஜாலி நம்மளுக்கு வந்து எவ்ளோ மனசு டென்ஷனு, ஒர்க்கு டென்ஷனு, ஸ்ரெஸ்ட் அதல்லா இருக்கக்கூடாது ப்ரோ ஜா ஜாலியா விளாணமா, அவுட் ஆனமா, விளாணமா, சிக்ஸ் அடுச்சமா அவ்ளதா ப்ரோ பவ்லிங் போட்டமா அப்டியே அந்த ஒரு ஃபீல்லயே இருக்கணு அந்த ரெண்டு நாள் நம்ம அதுலயே மெதக்கணு
அப்பறோ பசங்க கூட எங்கயாச்சு எதாச்சு சமச்சு சாப்பற்றது அது மாரி எதாச்சு
அ ப்ரோ பசங்க கூட சமச்சு சாப்டாத நாளே இல்ல ப்ரோ நாங்க பசங்களா
அது நாளே இல்லனா புரிலயே அடிக்கடிக்கு செஞ்சு சாப்ருகேன்றிங்ளா ஆமா ஆமா
அப்பில்லா ஃபுல்லா வீட்லதா இருப்பானுங்க பசங்க அந்த டைம்ல பசங்க நம்ம வந்து கூட வந்து ரெண்டு பேர் படுச்சு கேட்ரிங் நல்லா படுச்சு நல்லா ஷெஃப்பு அவனுங்க
ஆ ஓ சூப்பரு நல்லா ஆளு
ஆமா நம்மளுக்கு அது எப்டி சொல்றது? இது அவன் நல்லாருக்குமா நல்லா இருக்கா நம்பளுக்கு வந்து ஒருத்தர் கேட்டர்னாதா பிரச்சன அவனுங்க சூ சிறப்பா சமைப்பானுங்க நம்பளுக்கு பிரச்சனயே இல்ல
நம்ம அந்த டைம்ல வந்து என்னா பண்ணுவோ காய்கறி கட் பண்றது இந்த மாரி கறி அலசி குடுக்கறது இந்த மாரி சின்ன சின்ன வேல கடைக்கு போய்ட்டு வரது அவ்ளதா நம்பளுக்கு அவனுங்க சும்மா அசத்திர்வானுங்க ப்ரோ பசங்க ஆமா அந்த கொரானா டைம்லோட எனக்கு தெரிஞ்சு நா வந்து எவ்ளோ டைம் ப்ரோ ஒரு பத்து இருவது டைம் மேல நாங்க அதிகமா செஞ்சிருக்கோ அந்த டைம்ல. அதுக்கப்பறோ இப்ப வந்து ரீசன் டான் பாத்தா ஒரு போன இயர்ல மட்டு ஒரு அஞ்சு டைம் செஞ்சுருக்கோ அதுக்கு முன்னாடி இயர்ல ஒரு அஞ்சு டைம் இந்த மாரி எப்டி சொல்றது ஏன்னா பசங்க வந்து ஊர்ல இருந்து எப்பனா ஒரு பங்சன்க்கு வறாங்க பாத்தீங்க இந்த பொங்கலு அந்த மாரி டைம்ல இப்பல்லா அவ்ளதா அந்த மாரி டைம் வந்தா லா இந்த கருணால்லா வந்துச்சுன் வச்சுக்கோ பசங்க வர காச வச்சு ஃபுல்லாவே பிரியாணி தா ப்ரோ பிரியாணி அந்த மாரி சிக்கன் பகோடா பயங்கரமா
ஒனக் மாஸ்டர் கூடவே இருக்கா
பண்ண மாட்டானுங்க ஆமா ப்ரோ ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டானுங்க பசங்க அதுனால சரியா சாப்பாட்டு சாப்பற்றன்ல அந்த மாரி அப்டியே ஜாலியா சுத்துறது பைக்ல அவ்ளோதா ப்ரோ பெருசா வேற எதுவு இல்ல ப்ரோ செஞ்சு சாப்பற்றமா உக்காந்து சேந்து கும்பலா அந்த மோட்ரு கோட்டன்ல அது நா கொல்லிலா இருக்குன் வச்சுக்கங்ளே நாங்க கிராமத்து பசங்க. கொல்லிலா இருக்கு. அதா அந்த கொல்லிலா இருக்கு மோட்ரு கெணறு கிணறு எல்லா ஜாலியா இருக்கு ப்ரோ.
லைஃப்பு வாழ்க்கயே கிராமத்லதா இருக்கு நாங்களு கிராமந் தா எல்லாமே இரு ப்ரோ நம்ம ஏரியால இங்
ஆ அவ்ளதா ப்ரோ. அந்த கெணறு இருந்துட்டாலே போதும் ப்ரோ. பெரிய பெரிய கொளமு இருக்கு எங்க ஊர்ல. பெரிய பெரிய கொளொ இருக்கு ப்ரோ அவ்ளதா இந்த வெயில் டைம்ல ஃபுல்லாவே அங்கதா இருந்தோ நாங்க ப்ரோ ஆனா இப்ப வெயில்தா ப்ரோ ஓவரா இருக்கு இப்ப
வெயிலு கம்மி ஆகு போகப் போக
எங்க ப்ரோ ஆவுது எதோ ஹ இப்பதா கால்நிலை மாற்றத்தால இவ்ளோ வெயிலு அடிச்சு பொலந்துட்டுருக்கு ப்ரோ இந்த சைடுலானாங்க
இயற்கைய ஒண்ணுமே பண்ண முடில ப்ரோ
அது என்ன நனைக்குதோ மழ வந்தா இன்னிக்கு ஒ ஒரே நாள்ல கூட சென்னைய மூழ்கி அடிச்சிட்டு போயிடு ஹ மழ வந்ததுன்னா சொல்ற இல்லன்னா மழையே வராம சாவடிக்குது வெயிலு ஒரு கரெக்டான அந்த ஜனவரி கிளைமேட் தா ப்ரோ கரெட்டு எனக்கு தெரிஞ்சு
ஆமா
அடைக்கர்து குளிராவு இருக்கு வெயிலு கொஞ்சோ இதமா இருக்கு அந்த குளிருக்கு ஏத்த மாரி அந்த மாரி கிளைமேட்தா ப்ரோ மஜாவா இருக்கு ஆனா இப்ப இருக்குற கிளைமேட்டா ஒன்னு அடிச்சா வெயில்லு காத்து இல்லாம எது இல்லாம அதனால தா அந்த கொல்லி ஏ நம்ம கிராமத் சைடுல இருக்கோவ் நல்லா காத்து அடிச்சுட்டு ஜா ஜாலியா ஒக்காஞ்சிட்டு இருக்கோ நா இந் சிட்டில்லா இருக்கறோங்ளா வெந் ந்து வேவறானுங்க ப்ரோ அங்கபோய் ரூம்ல தங்கிற பசங்கள கதர்றானுங்க
நேரோ முடிந்தது அடுத்த கால்ல சந்திக்கலா
என்ன ப்ரோ
இந்த காலோட நேரம் முடிந்தது
ஓகே ப்ரோ நன்றி ப்ரோ
நன்றி ப்ரோ